வணக்கம் தோழி கேக்குதுங்ளா
அ சொல்லுங்க தோழி எனக்கு ஒரே கவலையா இருக்கு நா பிரியாணி எத்தன முற செஞ்சாலு எனக்கு க்கு நல்லாவே வர மாட்டது நானு தம தொலைக்காட்சில இல்ல தொலைபேசில எல்லா சொல்ற செய்முறைகள செஞ்சு பாக்குறே எப்டி இருந்தாலு பாத்தீங்கன்னா ஒரு முறை பிரியாணி ரொம்ப கொலஞ்சிடுது இல்ல சாதமே வேகாம அடிபிடிச்சுடுது சரியான செய்முறையே எனக்கு தெரியல
ம் நா சொல்றே தோழி உங்களுக்கு நா நா சொல்ல சொல்ல நீங்க எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க நீங்க இப்போ நா சொல்லம் போது நீங்க அப்படியே இது பண்ணீங்கன்னா மறந்துருவீங்க நீங்க நா சொல்லும் போது நீங்க அப்டியே எல்லா எழுதி வச்சுட்டீங்கன்னா அது எல் எவ்ளோ சாப்பாடு எவ்ளோ கறி எல்லாமே நா ஒரு அளவு சொல்றே அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பண்ணும் போது உங்களுக்கு சாதம் குலையாது அதே மாதிரி அந்த பதத்துக்கு கரெக்டா வந்துரு தோழி
ரொம்ப நன்றி நீங்க சொன்னது எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கு நா ஒவ்வொன்னா கேக்குறே நீங்களு எனக் க்கு சொல்லுங்க இப்ப ஒரு சோ அசைவ பிரியாணின்னா பிரியாணில பல வகைகள் இருக்குல்ல அதுல எனக்கு ஒரு இப்ப கோழில வச்சு கோழி இறைச்சில பிரியாணி போடணுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட்டு தேவையான பொருட்கள் இப்ப ஒரு கிலோ அரிசினா அதுக்கு எவ்ளோ தேவை அத சொல்றீங்களா
அ சரிங்க தோழி நீங்க நீங்க எழுதிக்கோங்க தோழி நா ஒண்ணு ஒன்னா சொல்லும் போது
சரிங்க தோழி இப்ப அரிசி எவ்ளோ வேணு அதுக்கான இறைச்சி எவ்ளோ வேணு
இப்போ நீங்க ஒரு கிலோ அரிசி எடுத்துக்குறீங்க அப்டின்னா இப்ப பிரியாணி பாஸ்மதி ரைஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க தோழி அதுல செய்யும்போது நம்மளுக்கு பிரியாணி ரொம்ப நல்லா சுவையா இருக்கு தோழி சரிங்களா அது எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு தண்ணில நல்லா ஊற வச்சுக்கோங்க தோழி
எவ்ளோ நேர ஊற வைக்கணுன்னு ஒரு கால அளவு இருக்கா
ஆமா தோழி இப்ப நீங்க ஒரு பதினஞ்சு நிமிஷோ அது நீங்க ஊற வெச்சிருங்க தோழி
சரிங்க தோழி அடுத்து வேற என்னென்ன பொருட்கள் எவ்ளோ தேவை
இப்போ ஒரு கிலோ நம்ம அரிசி எடுத்துக்கிறோ அப்டின்னா ஒரு கிலோ கறி எடுத்துக்கணு தோழி அப்போதா நம்மளுக்கு சாப் சாதத்துக்கு ஏத்த அளவுக்கு கறியும் கரெக்டா நம்ம சாப்புட்றதுக்கு இருக்கு தோழி
நிச்சயமா அப்ப வந்து நம்ப கறிக்கு இணையா அரிசியு எடுத்தோம்னா சுவையாவு இருக்கும் போதுமானதா இருக் க்குனு சொல்றீங்க அப்டி தானே
ஆமா தோழி கரெக்டா சொன்னீங்க இது நீங்க நல்லா ஒரு கிலோ கறி எடுத்து நல்லா சுத்தமா நல்லா கிளீன் பண்ணிட்டு நல்லா மஞ்சத்தூள் போட்டு இது ந நல்லா மஞ்சத்தூள் போடும் போது உங்களுக்கு அந்த கவச்சி ஸ்மெல்லு வரா து தோழி சரிங்களா
இறைச்சி அந்த கோழியை சுத்தம் பண்ணும் போது நம்ம அது இறுதியா மஞ்சள் தூள் கலந்த தண்ணீர்ல அலசி எடுக்கணுங்களா தோழி நா நிச்சயமா அத பண்றேன் நாங்க என்ன பண்ணுவோனா எலுமி ச்சு இப்ப நா சார விட்டு அலசுவோ ‌அந்த தண்ணியில சிறிதளவு எமிச்சைப்பழ சாரை கலந்துடுவோ அதுல இறைச்சிய அலசி எடுத்து த்துட்டோம்னா அது வந்து அதோட இளஞ்சிவப்பு நிறத்துல இருந்து ஒரு வெள்ளை மாதிரியான வெளுத்த கலரா வரும் அந்த மாதிரி நாங்க செஞ்சிருக்கோ தோழி
ஓ நாங்க எப்பவுமே அந்த எங்க வீட்ல எங்க அம்மா சொன்னது என்னன்னா நம்ம மஞ்சள் தூள் போடம் போது கூட அதுல அந்த கவச்சி வாடைய அடிக்காது நல்லா சுத்தமா கிளீன் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறமா நம்ம அந்தல மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா கலக்கி வச்சுட்டோ அப்படின்னா அதுல வராது அப்டின்ட்டு ஆனா ஒரு சில பேரு பேரு எலுமிச்ச பழங் கூட போடுவாங்க தோழி நானு கேள்விப்பட்டிருக்கே ஆனா நா அது பண்ணது கடையாது
சாரிங்க தோழி அடுத்ததா பாத்தீங்னா அந்த இஞ்சி பூண்டு அளவு தக்காளி வெங்காயம் இத பத்தி சொல்றீங்ளா
ஆ இது இப்ப நீங்க ய அதுக்கு ஏத்த அளவுக்கு நல்ல எப்போமே பிரியாணி செய்றீங்க அப்டின்னான் இன்று பூண்டு நீங்க அப்பொவே வாங்கி அர்ச்சதா இருக்ணு தோழி சரிங்களா அப்போதா நம்ம அந்த பிரியாணில போடும்போது அதோட சுவை நல்லா எடுத்து காமிக்கு நீங்க ஒருஅ ஒரு அம்பது கிராம் இஞ்சி அம்பது க்ராம் பூண்டு ரெண்டும் ஒரே அளவுக்கு எடுத்து நல்லா சுத் த்தமா க்ளீன் பண்ணி ஒரு பேஸ்ட்டா அருச்சு வச்சுக்கோங்க தோழி சரிங்களா அதுக்கப்றமா நம்ம வெங்காயம் இப்போ ஒரு கிலோ அரிசி நம்ம எடுக்குறோ அப்டின்னா அதுக்கு நீங்க காலு கிலோ வெங்காயம் அது ஆ காலு கிலோ வெங்காயம் காலு கிலோ தக்காளி செரிங்ளா தோழி
சரிங்க தோழி பச்சை மளகாய் சேப்பீங்ளா
ஆமா ஆமா தோழி அதுக்கு ஒரு மூணு பச்சை வளகாய் நீங்க எடுத்து வெச்சுக்கோங்க தோழி அப்பறமா கொத்துமல்லி புதினா அது எல்லா நல்லா ஒரு ஒரு கட் ட்டையா எடுத்து வெச்சுக்கோங்க தோழி இது நீங்க புதினா பாத்தீங்கன்னா கொஞ்சோ ஒரு கட் டல கொஞ்சோ எடுத் த்து வச்சுட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலா பிரியாணிக்கு ஆனா கொத்துமல்லி அப்படியே முழுசா அது ஃபுல்லாவே போட்டா நல்லாருக்கு ஆனா இப்ப ந்யு நம்ப ஒரு கிலோ செய்யறோம்னா அதுக்கு நீங்க பாதி கட்ட தா போடணு இதுவே நம்ம ரண்டு கிலோ செய்யும் போது அந்த முழுசா புதினா கொத்துமல்லி ரெண்டுமே அப்படியே முழுசா போட் போட்டுர்ணு சரிங்களா
சரிங்க தோழி முதல்ல என்ன போடணு ஏன்னா வந்துட்டு ஓவொர் சிலர் சொல்றாங்க முதல்ல வெங்காயம் அதாவ்து வான அந்த குக்கர்ல எண்ண ஊத்துனக்கு அப்ற வெங்காய முதல்ல போட்றாங்க ஒ சிலர் இஞ்சி பூண்டு வஸ்ட்டு போடுறாங்க நீங்க எந்த மாதிரி செய்வீங்க
நாங்க எப்போமே எண்ணய்ல நாம குக்கர்ல செய்ய மாட்டோ தோழி ஏன்னா குக்கர்ல செய்யும் போது உங்களுக்கு சாதோ குளிஞ்சிடு நம்ம பிரியாணி அரிசில செய்றோ நீங்க ஒரு பெரிய அத இஷ் இத்துக்குலையா ஆ இத் நம்ம சாப்பாடு சாவி பொய்ல்லியா அதுல நீங்க என்னனு பண்ணணு என்ன ஒருகு ஒரு கிலோ அரிசி இப்போ நம்ம ஒரு கிலோ பிரியாணி செய்யறோனா அதுலியு அதே மாதிரி யர்நூறு கிராம் அளவுக்கு எண்ணெ விடணு தோழி எண்ண விட் டிட்டுட்டு என்ன கொஞ்சோ சூட் ஆரத உடனே நம்ம அந்த கரம் மசாலா பீன்ஸுக அதெம் பட்ட க்ராம்பு எ ஏக்கா எ ந்த பிரியாணி எலே இது எல்லாமே என்ன பண்ணுனு நம்ம எண்ணெய்ல விடணு ஃபஸ்ட்டு விட்டுட்டு அதுல கொஞ்சோ அப்டியேய் அது சூட் ஆன அப்றம்மா அதுக்கப்பறமா நா அதுல வெங்காயோ போடணு தோழி வெங்காயோ போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அதுல கொஞ்சோ உப்பு போடணு போடும் ப்து நம்ளுக்கு உப்பு போடும் போது நம்மளுக்கு சீக்ரமா இந்த ஆ வெங்காயம்மு நல்லா செவப்பா ஆகிடு தோழி சரிங்ளா
சரிங்க தோழி அடுத்து என்ன சேப்பீங்க நீங்க
அதுக்கப்பற்மா வெங்காயோ நல்ல இந்த ஒருரு சிவப்பு கலர்ல வந்த அப்பறமா நம்ம என்ன பண்ணுவோ அதுல கறி கறி நல்லா காஞ்சிர்னு நீங்க வாஷ் பண்ணும் போது அந்த கறில கொஞ்சோ கூட தண்ணி இருக் கூடாது சேரிங்ளா தண்ணி இல்லாம ஃபுல்லா ட்ரையா பண்ணிட்டு அந்த கறிய எடுத்துட்டு அந்த வெங்காயத்துல போட்டுனு தோழி போட்டுட்டு அதுல அப்போதா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணு தோழி நா அந்த மாரி போட்டுட்டுதா சமைப்ப
சரிங்க தோழி நா எப்டி செஞ்சிருக்கேன்னா நீங்க சொன்ன மாதிரி வெங்காயம் போட்டதுக்கு அப்புறோ அதுல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி பச்சை மிளகா எல்லாத்தையு ஒரே நேரத்துல கலந்துட்டு அதுக்கப்புறோ அது வந்து ஒரு இந்த வெங்காய இஞ்சி பூண்டி பேஸ்டோட பச்சை வாட போனதுக்கு அப்புறமா நா வந்துட்டு கறி சேர்த்துருக்க சொல்லி இந்த முறை நீங்க சொன்ன மாதிரி நா நிச்சயமா முயற்சி பண்ணி பாக்குற
ஆம் ஆனா நீங்க அந்த மாரி செய்ய கூடாது தோழி ஏன்னா எப்பவுமே கறி போட்ட அப்றமாதா இஞ்சி பூட்டு பே பேஸ்ட்டு போடணு இஞ்சிப் பூண்டு அதனால அது ஃப்ரெஷ்ஷா நம்ம அரச்சு வெக்றோ இல்லையா அதுல நீங்க கறி சப்போசு போடும்போது அப்போ என்ன ஆகுன்னா அந்த கறி கவுச்சி ஸ்மெல்லு நம்மளுக்கு வராது தோழி அப்டினா மஞ்சள் தூளு அ போட்டுட்டு அப்ப கூட மறுபடியு உன்னு கொஞ்சோ உப்பு போடணு கறிக்கு ஏத்த அளவுக்கு உப்பு போட்டு நல்லா அந்த வெங்காயத்துல நல்லா கலக்கி விடணு தோழி அதுக்கு அப்பறமா என்ன பண்ணனு தக்காளி நல்லா கொஞ்சோ கறி கொஞ்சோ வே நல்லா வெந்துது அப்பறமா தா நீங்க தக்காளி சேக்கணு தக்காளி முன்னாடியே சேத்துட்டீங்க அப்டின்னா அது ஜூஸ் மாதிரி ஆயிரு தோழி அப்டியே ரொம்
ஓ இந்த சைட் நீங்க சொல்லிக் குடுத்த வழிமுறை வந் து இதுவரைக்கு எனக்கு யாரு சொன்னது கெடையாது நிச்சயமா நா இத குறிப்பு எடுத்துக்குற தோழி
இது எங்க வீட்டுல எங்க முஸ்லிம் சைட்ல நாங்க எந்த சைட்ல இந்த மாரிதா செய்வோ தோழி இந்த மாரி நீங்க செஞ்சு பாருங்க கரெக்ட்டா பதத்துல வரு தோழி சரிங்ளா ஆ நீங்க குக்கர்ல செய்ய கூடாது நீங்க ஒரு கடா ஒரு கடைய அந்த சக்தல் சொல்லுவாங்க இல்லையா பே சாப்பாட நம்ம வடி கட்டுவோ இல்லயா அதுல போட்டு இத பண்ணனு சைரிங்களா கறி போட்டுட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இது எங்க முஸ்லிம் சைடுல பண்ற ஸ்டைலு இப்போ நறைய ஸ்டைல்ஸ் இருக்கு தோழி ஹைதராபாத் பிரியாணி அப்றமா பாத் திங்கன்னா கன்னியாகுமாரி பிரியாணி நெறைய எடத்துல நெறைய மதுரை பிரியாணி நெறைய வந்துச்சு இப்போ இப்ப சென்னை ஸ்டைல்ல அதிகமா பாத்தீங்கன்னா இந்த மாரி நா செ சொன்னேல்ல இந்த மாரி முறைல பிரியாணி நாங்க செய்வோ இந்த மாரி நீங்க செஞ்சு பாருங்க தோழி உங்ளுக்கு ரொம்பவே புடிச்சிருக்கு
நிச்சயமா தோழி இதற்கு அப்புறோ இறுதியா அரிசி எவ்ளோ த தண்ணி எப்ப சேக்கணு அத சொல்லிறீங்களா
அது இப்போ நம்ம இது கரி சே அரிசி எல்லா என்ன பண்ணணு அப்டின்னா இப்ப நீங்க தக்காளி சேக்கறீங்கல்ல தக்காளி சேத்ன அப்றமா நீங்க என்ன பண்ணனு தக்காளி போடு போது அதே மாதிரி கொத்துமல்லி புதினா அது எல்லாமே போட்டுணும் அப்புறமா ஒரு அர எலுமிச்ச பழம் அதுல புளிஜ்ஜீ விடணு சரிங்களா அதுக்கப்றமா தயிர் தயிர் ஒரு ஒரு அ ஒரு நூறு கிராம் தயிரு நூத்தி ஐம்பது கிராம் தயிரு அந்த கிரேவில போடணு சரிங்களா அந்த நம்ம கறி சேர்க்றோம் இல்லையா அந்ததுல அப்புறமா அதுல தக்காளி போடுறோம் அதுக்கப்புரோமா கொத்துமல்லி புதினா அ அப்றமா பச்ச மோளகா தயிரு எலுமிச்சப்பழ எல்லாமே நீங்க அதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் தோழி இத சமைச்சுட்டே இருக்கும போது நீங்க ஒரு சைட்ல என்ன பண்ணணும் சாதத்த அ தண்ணி போட்டு நீங்க ஒரு சைட்ல அதுவும் அந்த அடுப்புல வச்சு விட்றணும் அது பாத்தீங்னா பத்தே நிமிஷத்துல வெந்துடு சாப்பாடு ரொம்ப கொலையாத கொலையாம இருக்கணுனா நீங்க அது கொஞ்சோ வெறுப் இதுவா இருக்குல்ல கொஞ்சோ சமைச்ச உடனயே அது நல்லா வடிகட்டி எடுத்துக்கணு சரிங்ளா அது நீ ஆம்மா கொஞ்சோ ஆமாம்மா ரொம்ப பத் ச்சுயோ இல்லாம ரொம்போ சமைச்சுட்டு கூட அந்த மாரி பண்ணக்கூடாது அறவேக்காட்லயே கொஞ்சோ இது பண்ணணு ச
தோழி எனக்கு ஒரு சந்தேகோ அந்த அந்த வேக வைக்கிற சாதத்துல நீங்க கிராம்பு கொத்தமல்லி தல புதினா இதெல்லா போடுவீங்களா இல்ல வெறு சாதோ மட்டு வடிப்பீங்களா
வெறு அதுல சாதம் மட்டு தா போடுவோம் அதுல ஒரு சில பேரு அந்த கிராம்பு போடுவாங்க கிராம்பு ஏலக்கா மட்டு ஒரு சில பேர் அந்த சாப்பாடு கொதிக்க வைக்குறாங்கள அதுல போடுவாங்க ஆ நாங்க ஒரு சில பேர் போடுவோ ஒரு சில பேர் போடமாட்டோ அது உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கலாம் அதுல கொஞ்சோ நல்லா நல்லா அதுல ஒரு நல்லா மனமனக்கு அப்டின்னு சொல்லிட்டு போடுவாங்க
சரிங்க தோழி இறுதியா தம் எவ்ளோ நேரோ வைக்கணும்னு சொல்லிடுறீங்களா
ஆ அது சாப்பாடு நீங்க வடி கட்டனதூ அது அதுக்கு அப்புறமா என்ன பண்ணனும் நம்ம அந்த அது வரைக்கு இந்த கிரேவியு நல்ல அந்த கறி எல்லா நல்லா வெந்துரும் அப்புறோ என்ன பண்ணணும்னா இந்த சாப்பாடு எடுத்து அந்த கிரேவில போட்டுணும் சரிங்களா போட்டுட்டு நீங்க சா சாப்பாடு அப்டியே சைடா ஆ நல்ல நடுவுல கரண்டி விடாம சைடு்ல இருந்து அப்டியே பதமா அப்டியே கொஞ்சோ கொஞ்சோ கலக்கி என்னா பண்ணனும் ஒரு கீழே ஒரு தவ்வா வச்சிருவாங்க எங்க இதுல அடுப்பு பிடிக்க கூடாது அப்டின்ட்டு அ இது ஒரு தவ்வா இருக்கு அது வச்சுட்டு அதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க ஆ நம்ம கடா இது ஹண்டா சக்தல் இருக்குல்லையா அது அப்டியே மேல வச்சிருவாங்க வச்சுட்டு அப்டியே பத்து டு பதினஞ்சு நிமிஷோ என்ன பண்ணுவாங்க அத தம் விடுவாங்க அதுல என்ன இருக்கோ அரவே
நீங்க சொன்னது எனக்கு ரொம்பவே புரிஞ்சுது நா தம்மு வச்சுடுவே தோழி ரொம்ப நன்றி உங்களோட பேசுனதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி தோழி நிச்சயமா நீங்க சொன்னது மாதிரியான ஒரு செய்முறையில நா பிரியாணி செஞ்சு பாக்குறே
ரொம்ப நன்றி தோழி